ஓகேங்க
வணக்கம் தோழி நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே
சேரிங்க தோழி வீட்ல எல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க இப்பதா நா சமைச்சே முடிச் த இன்னைக்கு என்ன பண்ணன்னா வந்து இன்னைக்கு இது மீல் மேக்கர் போட்டு ஒரு புலாவ் மாரி பண்ண அதுவே மத்தியானத்துக்கு வச்சிக்கலா அப்டின்னு குக்கும்பர் வந்துட்டு கட் பண்ணி வச்சிக்கிட்டா ஒரு தயிர் வச்சி ட்டா அந்த ஆ ஆ மீல் மேக்கர் பிரியாணி நல்லா இருக்கு அப்டின்னு சொல்ட்டு அதையே பண்ணிக்கலா அப்படின்னு அதனால எதுவு கா எதுவு பண்ணல ஆ இன்னைக்கு வந்து அதுதா லன்ஞ்சு தோழி நீங்க என்ன
சேரிங்க ச எங்க வீட்ட வந்து எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா நா சமைக்க மாட்ட இப்போமே அந்த சமைச்சிருவாங்க அவுங்க வந்து சாம்பாரு கேபேஜ் பொரியலு பண்ணியிருந்தாங்க டிஃபன் ஐட்டோ காலையில ஆ அங்கிள் வந்து சாப்டுவாரு அப்படிங்கற கார்ணத்துனால இட்லி உப்புமாவு புளி சாப்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க நம்ப எப்பவுமே ஒயிட் ரைஸு கொழம்பு அந்த மாரி சாப் ட்டே பழகுனனால ஒய்ட் ரைஸ் குழம்ப மட்டு தா சாப்ட்டாச்சி அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ப லைஃப் ஸ்டைல் இருக்குங்களா தோழி தோ இப்போ காலையில எந்திரச்ச ஒடனே நம்ப வந்து அவ்சவ்சரமா வந்துட்டு இத அத பண்ணிட்டு சாப்ட்டுருக்கோ ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டைம் எடுத்தாலு பரவால அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சேலேட் மாரி கிரியேட் பண்ணி அத வந்து சாப்படுறாங்க நல்லா ஒரு பு்ரோட்டீன் ரிச் ஃபுட்டா வந்து சாப்படுறாங்க டாக்டர்சுமே அதா பரிந்துரைக்கிறாங்க நீங்க வந்து இந்த மாரி ஃபுட் ஐட்டோ சாப்படுறதுக்கு ப்ரோட்டீன் உள்ள உணவா எடு த்துகோங்க புரத சத்து உள்ள இத எடுத்துக்கோங்க ஃபைபர் எடுத்துக்கோங்க ப்ரோடீனு ஃபைபரு அப்டினுதா சொல்றாங்க கார்போஹைட்ரேட் சுல்லா வேண்டா அப்டிங்கிற மாரிதா வந்துட்டு டாக்டர்சுமே சொல்றாங்க அப்படி ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து நம்ப மாத்தணும் அப்படிங்கும் போது நம்ப என்ன மாரி முயற்சிகள் வந்து அதுல ஈடு படுத்திக் கொண்டு வர்லாம் தோழி அத பத்தி சொல்ல முடியுங்களா
கண்டிப்பா என்னோட இத வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆ காலையில வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஒரு சத் இருந்துச்சுன்னா அது நல்லது அப்டின்னு நெனைக்கிற ஏன்னா உங்களுக்கு அதுலயே வந்துட்டு எல்லா ஒரு பருப்பு எல்லா ஒரு விஷயமு சேர்றதுனால உங்களுக்கு புரோட்டீன் சத்து வந்துட்டு அந்த ஒரு சத்து வழியா கெடச்சிடு அப்டின்னு நெனைக்கிற இல்லன்னா ஏதா ஒரு மா மில்க் ஷேக் மாதிரியோ இல்ல வந்து ஒரு கஞ்சி மாதிரியோ இல்லன்னா வந்துட்டு நெறைய இப்ப வந்து தானிய வகைகள்ல வந்துட்டு ஆ அந்த சத்து மாவு மாரில்லா செஞ்சு குடுக்குறாங்க இப்ப மொள கட்னதுலயே வந்துட்டு அந்தமாரி சத் துமாவு இருக்கு நார்மல் இதுலியு வந்துட்டு சத்துமாவு இருக்கு உங்களுக்கு அதுலேயே வந்துட்டு எல்லா ஒரு பொருட்களும் உங்களுக்கு தேவையான சக்தி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பவுடர் மாரி ரெடி பண்ணி இப்ப விக் கிறாங்க அப்டின்னு நெனைக்கிற சோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு காலை உணவு மாதிரி எடுத்துக்கலா அதுக்கப்புற என்னோ ட் ஃப்ரெண்ட் எல்லா வந்துட்டு சொல்வாங்க இந்த மாரி அந்த நட்ஸு மில்க் ஷேக் மாரி குடிச்சா ரொம்ப நல்லது எல் எல்லா நட்ஸும் வந்துட்டு நைட்டே ஊற போட்டுட்டு அதுலயே வந்துட்டு அத்திப்பழம் எல்லா இதுவு இருக்கு இல்லையா அந்த ஆ முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் ஆ திராட்சை அந்த மாரி து எல்லா விஷயங்களு வந்துட்டு நைட்டே ஊற போட்டுட்டீங்கன்னா அத வந்துட்டு காலையில வந்துட்டு ஓ ப பாக்கும்போது நல்ல ஊறி நல்ல ஒரு இதுவா இருக்கும் அத வந்துட்டு ஒரு மிக்சில போட்டு ஒரு வாழப்பழமு கொஞ்சோண்டு ஒரு வா வாழைப்பழம் போட்டு கொஞ்ச பால ஊத்தி அதுக்கப்புற அதுலயே வந்துட்டு டேட்ஸ் நீங்க போட்டுக்கலா ஏன்னா நெறைய பேர் வந்துட்டு அப்டியே குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு ஒரு ஸ்வீட் ரஸ் வேணுன்னா ஒரு டேட்ஸ் போட்டுக்கலா டேட்ஸ் வந்துட்டு நீங்க சேர்த்துக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆ ஒரு அயன் சத்தும் கெடச்சிடு அப்டின்னு நெனைக்கிற ஏன்னா டேட்ஸ தனியா சாப்றதுக்கு நெறை பேர் விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு அதுல வந்துட்டு மில்க் ஷேக் மாரி அரைக்கும் போதே நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்வீட்னஸு உங்களுக்கு கெடைச்சிடு அந்த மாதிரி வந்துட்டு நெறைய இப்போ சீட்ஸ் எல்லா சொல்றாங்க வாட்டர் மிலன் சீட்ஸு அதுக்கப்புற வந்துட்டு ஆ சப்ஜா சீட்ஸு சியா சீட்ஸு நெறைய சீட்ஸ் எல்லா சொல்றாங்க அதையு வந்துட்டு நீங்க ஊற போட்டுட்டு அதையு வந்துட்டு ஆழி விதைன்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஒரு சீட்ஸு அது எல்லாத்தையுமே ஊற போட்டு நீங்க அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா மசிஞ்சிடும் அதுக்கப்புற உங்களுக்கு குடிக்கும் போதும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக் கு அப்டின்னு நெனைக்கிற அப்டி உங்களுக்கு டேட்ஸ் வேண்டாம் அப்டின்னு நெனைச்சீங்கன்னா ஹனி இருந்துச்சுன்னா அதையு போட்டுக்கலா அந்த மாதிரி நேத்து நானு வந்துட்டு சேரி ஓ நம்ம குடிக்கலா அது வந்துட்டு நல்லா ரத்தம் ஊறுது அப்டின்னு சொல்ட்டு சொன்னாங்க என்னோட தோழி சரி ஓகே நம்மளு பண்ணி பாக்கலாமே எதுக்கு நம்ம வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி குடிக்கணுமா நம்மளே குடிச்சு பாக்கலா அப்டின்னு சொல்லிட்டு நல்ல ஊற வச் சு அந்த மாதிரி வந்துட்டு மிக்சில போட்டு இந்த மாதிரி நேத்து குடிச்சோம் ஏ நாங்க மூணு பேருமே குடிச்சோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சோ நல்லா ஃபில்லிங்கா இருந்துச்சு ஒரு ஒரு ரெண்டு மண்நேரத்துக்கிட்ட ஒன்னுமே பசிக்கவே இல்ல அது வந்துட்டு நா ஒரு ஸ்நாக்ஸ் க்காக வந்து எப்பயுமே எங்களுக்கு காலையில வந்துட்டு அவ்வளவா பசிக்காது ஒரு சும்மா ஒரு கஞ்சி குடிச்சிட்டாவே சரியா போயுடு மதியானோ எப்டினால ஏதா ஒன்னு சாப்ட போறோ அதுவு வந்துட்டு சரியா போயிடு ஈவினிங் தா வந்துட்டு எங்குளுக்கு ரொம்ப ஜாஸியா பசிக்கிற நேரம் வந் து ஈவினிங் தா அப்டின் சொல்லா ஏனா வந்துட்டு என்ன எனா மத்யானோ ஒரு பன்னெண்டு மணிக்கே சாப்ட்டுரதுனால ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்குலா என்ன ஏதா ஒன்னு சாப்ட்டே ஆகுணு அப்டின்ற மாதிரி இருக்கு அந்த டைம்ல வந்துட்டு இந்த ஒரு மில்க் ஷேக் மாரி பண்ணி குடிக்கும்போது ரொம்ப ஃபில்லிங்காருந்துச்சு ஒரு ஒரு மண்நேரோ ரெண்டு மண் நேரத்துக்கு பசிக்கவே இல்ல அப்டின் சொல்ல வேற எதாது சாப்புட்ணு அப்டின்ற ஒரு அ ஒரு இதுவே இல்ல அப்டின் சொல்லா அந்த மாதிரி பண்ணி சாப்ட்டோ அப்றோ எப்டி இந்தாலு ஒரு ஏழு மணிக்குலா நம்ம ஒரு டிஃபன் சாப்புட்றதுனால வந்துட்டு செரியா இருந்துச்சு அப்டின் சொல்லா ஏனா அதுல அவ்ளோ சத்து இருக்கு அப்டின் நெனைக்றே நானு நல்ல ஒரு ரத்தமு ஊரு நமக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியு குடுக்குறோ குடுக்கு அப்டின் நெனைக்கிறே அதுக்கப்றோ நீங்க சொன்ன மாதிரி நறைய சாலடு அந்த மாரி விஷயங்கல்லா நம்ம சேத்துக்குணு தினமு ஒரு பருப்பு வகைகள் அந்த என்ன பச்சப்பயிறு பயிறு வகைகள் பச்சப்பயிறு அதுக்கப்பறோ வந்துட்டு இந்த பிரவுன் சுண்டல்ன்னு சொல்லுவாங்ளயா அந்த சுண்டலு இதெலா தினமுமே நம்ம கொஞ்சோ ஊற வச்சிட்டு அத வந்துட்டு மொளகட்டிட்டோன் வச்சுக்கோங்களே அத மொள கட்னிங்கன்னா அத பிரிட்ஜில கூட வச்சுக்கலா அந்த மாதிரி வந்துட்டு மொள கட்னத வந்துட்டு ஒரு லைட்டா வேகவு வச்சுக்லா இல்லன்னா வந்துட்டு அப்டியே சாப்புட்றவங்களு இருக்காங்க அதலா அதுல வந்துட்டு கொஞ்சோ குக்கும்பரு அதுக்கப்புற தக்காளி வெங்காயம் அதுக்கப்றோ எதாது ஸ்வீட் கார்ன் மாரிந்துச்சுன்னா அது அதுக்கப்றோ கொஞ்சோண்டு கொஞ்சோன் உப்பு போட்டு கொஞ்ச மெளகுத்தூள் போட்டுட்டு அப்டியே நீங்க சாப்டும்போது அவ்ளோ டேஸ்ட்டாவு ருக்கு அது ஒடம்புக் கு ரொம்ப நல்லது கூட அத ஒரு சாலட் மாரி சாப்டும்போது ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பா நம்ம பண்ணி சாப்புட்லா அப்டின் நெனைக்றே நம்ம அந்த பயிர் வகைகள வந்து டு தினமு அந்த மொல கட்டி சாப்டும்போது வந்துட்டு அவ்ளோ ஒடம்புக்கு வந்துட்டு அவ்ளோ சத்து குடுக்கு அப்டின் சொல்றாங்க அது வந்துட்டு எல்லாருமே பண்ணணுனு நென நறைய பேருக்கு வந்துட்டு அப்டியே சாலடா சாப்ட புடிக்காது அப்டி இருக்றவங்க என்ன பண்ணனானா அத நல்லா ஊற வச்சுட்டு இப்ப நம்ம மாவாட்றோ இல்லையா அந்த மா மாவாட்ற மாதிரியே வந்துட்டு நீங்க ஒரு உளுந்தோ உளுந்து கூட வந்து ஆ கொஞ்சோண்டு நம்ம உளுந்த ஊற போட்டு நம்ம வந்துட்டு மாவாட்டுவோ அதே மாதிரி கொஞ்சோ மி ஆ இட்லி அரிசி கூடவே இந்த ப அ நல்லா அந்த மொல கட்ன பயிரையு சேத்து ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சு நம்ம வந்து டு ஒரு தோசையாவோ இல்லனா ஒரு சாப்டும்போது அவ்ளோ ஒடம்புக் க்கு நல்லது ஏனா பசங்கலா வந்துட்டு ஒரு சாலட் மாரி சாப்ட மாட்டாங்க அவங்குளுக்குலா வந்துட்டு நம்ம நல்லா க்ரிஸ்பி கொஞ்சோ நெய் ஊத்தி ஒரு தோச மாரி வந்துட்டு அ செஞ்சு குடுத்துட்டோனா அவங்க வந்துட்டு கண்டிப்பா சாப்ட்டுருவாங்க அவங்களுக்கு ஒடம்பு க்கு நல்லா அவங்களுக்கு தேவையான சத்து கெடைச்சிரு அப்டின் நெனைக்குறே தோழி இந்த மாதிரி வந்துட்டு நறைய சேஞ்சஸ் பண்ணலா அப்டின் தா நா நெனைக்குறே
கண்டிப்பா தோழி ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க அது மட்டு இல்லாம இப்ப இந்த மாரி சலேடுக்கு தேவையான ஒரு பொருட்களு ஒரு சோளம் ஆகட்டும் குக்கும்பர் ஆகட்டும் இப்பலா நம்மனால வெளில போய் தேடி அலஞ்சி திரிஞ்சு வாங்க முல்லனா கூட இப்பல்லா நறைய ஒரு செயலிகள் வந்து வந்துருச்சு அந்த செயலிகள்லே நம்ம வந் வந்து ஆட்ரு போட்டோ அப்டின்னா பத்து நிம்ஷத்துல கொண்டு வந்து குடுத்துருவாங்க இல்லைங்ளா நம்ப வந்து அந்த சாலைல போ சாலைல போட்ற அந்த ப பன்னீர் வச்சு நம்ம ஒரு கிரீம் இது மாரி பண்ணி நம்ம போட்றதாகட்டு அது எல்லாமே வந்து நமக்கு க பணம் மட்டும் கையில இருந்தா போதும் ஒரு பத்து நிமிஷத்துல வீட்டுக்கே கொண்டு வந்து குடுத்துருவாங்க நம்ம சமச் சாப்ட்டுற்லாம் அது மட்டும் இல்லாம நீங்க அந்த சொன்ன ஜூஸ் வந்துட்டு அது ஒரு நல்ல இதுனே சொல்லலாம்னு சொல்லி அதுமே வந்துட்டு இன்னைக்குமே நா வந்து குடிச்சே நேத்த இரவு வந்து ஊற போட்டே நானுமே கணவரும் அப்டிங்கும்போது ரெண்டு ஏனா மத்தவங்க யாருமே குடிக்க மாட்டாங்க சரி நாங்க இருவர் தானன் சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான அளவு வந்து ஊற போட்டுட்டு ஆ வந்து குடிச்சோ அந்த சீட் மிக் ஸ்லே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீடும்மே வந்துடும் ஆ வ ப இது பைனாப்பிள்ளு என்மோ சீட்டு இருக்கு அதெல்லா தெரியலங்கா அதெல்லா போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கணு ஊறிட்டு அதுக்கப்றோ நம்ம காலையில அரைச்சு நேத் பால் இல்லை அப்டிங்கிற காரணத்தனால பால் இல்லாம கூட நாங்க அந்த ஊற வச்சு தண்ணியிலேயே அரைச்சிட்டோ அரைச்சி காலையில குடிக்கும் போது கூள்ள நல்ல ஒரு சுவைலதா இருந்தது தோழி அதனால அது வந்து எப்டின்னா ஃபில்லிங்கா இருக்கு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரோ ஒரு மணி நேரம் வந்து தாங்கு எனக்கு அது குடிச்சதுக்குப்றோ பசி யே வந்து எடுக்கலா இருந்தாலு வந்து சரி கொஞ்சம் அளவா சாப்ட்டுக்கலா ஏன்னா வந்து நமக்கு பாக்குற வேல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட வந்துட்டமே உகாந்து உக்காந்துக்குவோ அப்டியே சரி நம்ம வேலைய பார்போ அப்டின் சொல்ட்டு அப்பறம் மத்தியானம் தா வந்து போய் சாப்பறது அந்த மாரி இருக்க கூடிய சூழ்நெலைல நம்ம அடிக்க போய் டிஸ்ட பண்ணிட்டுருக்க முடியாது செரி கொஞ்சூண்டு மட்டும் சாப்பட்டு வந்துருவோ அப்டின் சொல்ட்டு சாப்பாடு சாப்ட்டு வந்தோம்னால அதுவே வந்து நமக்கு வயிறு ஃபுல்லாவே இருக்கும் தோழி இல்லைங்ளா
கண்டிப்பா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரிதா இந்த மாதிரி குடிச்சட்டோன்னா நமக்கு தேவையான உடம்புக்கு சத்து வந்துரு நமக்கு ரொம்ப நேரம் பசிக்கவு பசிக்காது ஏனா நம்ம இப்ப ஏதாவோ ஒரு இட்லி சாப்புட்றோனா அது சீக்கிரமா அஹ் ஜீரணம் ஆகறதுனால நமக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல திருப்பியு பசி பசின்னு சொல்லிட்டு நம்ம எதையோ ஒண்ணு தேடி எதயாவ ஒரு ஜங்க்ஃபுட்டோ இல்ல ஒரு சிப்ஸ் வகைகளோ இல்லைன்னா ஒரு பிஸ்கெட்டயோ எடுத்து சாப்புடுவோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம தவிர்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலனா இந்த மாதிரி ஒரு நட்ஸ் ஜுஸ்ஸோ எதானா வந்துட்டு ஒரு மில்க் ஷேக் மாதி யோல்ல ஒரு பழங்கள் கூட எடுத்துக்கலா அப்படின் நெனைக்கிறே நீங்க வந்துட்டு ஒரு ஆப்பிள்லோ வந்துட்டு சாப்பிட்டீங்கன் வச்சுக்கோங்களன் அந்த மாதிரி இருக்கும் போது நா உங்களுக்கு நெறைய நேரோ பசியு தாங்கு அந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஒரு நெறைய நேரோ நம்ம தேவையில்லாத ஒரு உணவு பொருட்களையு எடுத்து வாயில போட மாட் டோ அப்டின்‌ நெனைக்கறே ஏனா இப்ப ஒரு சின்ன பசங்களே கூட நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து அவங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தரவ போய் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கா டப்பால என்ன இருக்கு அப்டின் சொல்ட்டு ஓப் பன் பண்ணி பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பாங்க என்னோட பைய அப்டிதா பாத்துட்டே இருப்பா நா ஒரு கபோர்ட்ல வந்துட்டு மேல ஒரு ரேக்ல வந்துட்டு ஒரு ஸ்நாக் ஸெல்லா அடுக்கி வெச்சிருப்பே அந்த மாரி இருக்கும் போது என்ன பண்ணுவான்னா அப்டியே கொஞ்ச நேரோ உக்காந்து படிச்சிட்டுருப்பா டக்குன்னு அவனுக்கு என்னதா தோணுன்னு தெரியும் வந்து அந்த கபோர்ட ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பாப்பா அதுல இருக்கோ இல்லையோ அது அப்பப்போ ஓபன் பண்ணி பண்ணி பாக்குறதே எனக்கு ஒரு மாரி சிரிப்பா வரும் என்னடா ஆ ச்சு இவனுக்கு என்ன எப்ப பாத்தாலு இந்த மாரி ஃபுட் அடிக்ட் மாரி ஆயிடுச்சு என்ன உனக்கு அப்டின்ற மாரி கேக்குற அளவுக்கு வந்துட்டு அவங்க சாப்பட்றாங்களோ இல்லையோ அதை ஓபன் பண்ணி பாத்துட்டட அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஏன் எதுவுமே நீ ஸ்நாக்ஸ் வாங்கியே வெக்க மாட்டேங்கிற ஏன் அந்த இடம் காலியா இருக்கு அப்டின்ற மாரி கேப்பா அந்த மாதிரி வந்து இருக்கும் போது வந்துட்டு நமக்கு தேவையான ஒரு ஒரு பொருட்களோ இல்லன்னா வந்து ஒரு வீட்டுல நம்ம ஒரு செஞ்ச ஒரு அ லட்டுவோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நம்ம வந்து அம் எடுத்து நம்ம செஞ்சு அந்த ஒரு கபோர்ட்லயோ அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாரி வெச்சுட்டோனா சரி பசிக்கும் போது வந்துட்டு ஒரு சிப்ஸ் பாக்கெட் இல்லன்னா கூட அந்த ஒரு லட்ட எடுத்து வாயில போட்டு சாப்பட்றது அந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு பசியும் வந்துட்டு தீந்தா மாதிரி இருக்கு நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்காது அய்யயோ ஏதோ ஒன்னு ஜங்க் புட் சாப்ட்டுட்டே இருக்காங்களே அப்டின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு உணவ சாப்டும் போது சரி ஓ கே நமக்கு ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு அ ஒரு நல்ல ஒரு உணவதா வந்துட்டு அவங்க சாப்ட்ருக்காங்க அப்படின்ற மாரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ப்பேக்ஷனு இருக்கும்னு நெனைக்கிறே
கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னிங்க தோழி நமக்கு குடுக்கப்பட்ட நேரமும் முடிஞ்சு போச்சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாங்க தோழி
கண்டிப்பா தோழி ரொம்ப நன்றி நன்றி